வணக்கம்
ஆ வணக்கம்ப்பா எப்டி இருக்கீங்க ஆ நல்லாருக்க பா
ஆ பசங்கல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க பா
ம் ஆ இங்க எல்லாரு நல்லாருக்காங்க
ம் சாப்ட்டீங்களா
இன்னு இல்லங்க இன்னைக்கி சனிக்கழமைங்கிறதுனா ல ஃபாஸ்டிங் இருக்கே விரதோ
செரிப்பா
மதியோந்தா சாப்டுவே
செரிப்பா செரிப்பா செரிப்பா
ம் நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து சமைச்சு சாப்ட்டாச்சு
ஓ மதிய உணவு சாப்ட்டாச்சா
மதிய உணவு சாப்புல்ல
ம்
ஆ இனிமேல் தா மதியத்துக்கு இப்ப வந்து ஸ்வீட் ஒண்ணு செஞ்சிட்ருக்கே
ஸ்வீட்டா பரவால்லையே லீவுங்கறனாலைங்ளா
ஆமாப்ப இந்த இப்ப ஏதாவுது வேணு வேணுன் கேட்டேருந்தானா அது
ம் சேரி என்ன ஸ்வீட் போடுறீங்க
சும்மா ஒண்ணுல்ல இந்த ரவைய வச்சு ஒரு இது மாரி செஞ்சுட்ருக்கே ரவ இருக்குலப்பா ரவைய வாங்கிட்டு வந்து பொன்னெறமா வறுத்துருணு
ம் வெள்ள ரவைங்
ஆமா வெள்ள ரவ வாங்கிட்டு வந்து பொன்னெறமா வறுத்ததுக்கு அப்புறோ வந்து அத வந்து என்னா பண்ணணுன்னா ஒரு தட்ல போட்டு வெச் சு பால்ட்ருக்குல
ஆமாங்க
ஒரு கப்பு பால்னா ஒரு கப்புக்கு மே ஒரு கப்பு வந்து இது
ரவ்வே எடுத்துக்குணு ஒரு கப்பு பாலு ஆ பாலு எடுத்துக்குணு நல்லாக் காய வெச்சி வா வா காய வெச்சி வெச்சிரோனு காய வெச்சி வச்சதுக்கு அப்புறோ இந்த சீரகோ வந்து காய்சி வச்சிர்ணு எவ்ளோ கப் க்கு அது கொஞ்சோ அதிகமாதான போடணு அதனால கொஞ்சு இனிப்பாருக்கோணு தா அதுல போயி எறங்கோணுமல்ல அதுக்காக ஆ ரவயே அந்த மாரி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களே காய வெச்சு எடுத்து தனியா ஆற வச்சிரோணு அதுக்கப்புறோ வந்து இந்த ரவைய வந்து நல்லா அந்த பால்லே நல் வெந்து வரணும்ப்பா
ஓ செரி ஆ நீங்க அப்டே காய வச்சதி அந்த ரவையில ஊத்திருவீங்க
ஆ ஊத்திட்டு சிம்லே வெச்சு வேக வைக்கோணு
ஓ வேக வெக்கணு
ஆ பால்லே வேக வெச்சு நல்லா சாப்டா வந்துரு தொட்டோனே பலூன் மாரி இருக்கு நீ ஒருக்கா செஞ்சு பாருங்க வெறு இதாவே சாப்ட்டாலு அவ்ளோ டேஸ்ட்டாருக்கு
ஓ செரி செரிங்க எதுவுமே போடாம ஜீராக்குள்ள போடாம
ஆ சீராக்குள்ள போடாமியே அதுக்கப்புறோ அது உங்களுக்கு தேவையான ஷேப்ல வந்து உருண்டையோ அல்லது சதுரமோ ஏதோ ஒன்னு பண்ணி வச்சுட்டு ஆ அது எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துரணு
சுரணுங்க அந்த பால்லயே வெந்து
ஆமா வெட் வெந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வரும்லப்பா வந்துரு அதுவா நல்ல சிம்ள வச்சு நல்லா வேக வச்சிரொணு அது பால் கொஞ்ச கொஞ்சமா இஞ்சி் அ அதுக்கப்றோ து அலயு பால்லயு நல்லா வெந்து வந்துரு சாஃப்
அ சரி ஆ சரி சரி ஆ
அப்றோ வந்து உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்லஞ உருண்டையோ சதுரமோ பண்ணி எண்ணெயில போட்டு பொறிச்சு அந்த சீரகத்துல போட்டுறது ஆமா எண்ணெயில பொறிச்சு அந்த சீரகத்துல போட்டுறது
ஓ சரி சரி பரவா ம் சரிங்க
இன்கேஸ் குலோவ்ஜாம் வராதவங்களுக்கு இந்த செய்லா ஈஸியா இருக்கு
ஓ சரி சரிங்க ஆனா உருண்டையலா நல்லா வந்துரு வெடிப்பு இல்லாம
ஆஹா வெடிப்பு இல்லாம வந்துரு அதா நல்லா பால்ல வேக வச்சு எடுத்துரோம்ல ம் அதுனால தா ஆ
இதுக்கு வாசனைக்கு இதுல ஏதாது
ஏலக்கா மட்டு போட்டா போது வேற எதுமே தேவ இல்ல
சரி சரிங்க
நல்லா டேஸ்ட்டாவு இருக்கு உள்ளுக்கு சாஃப்டா வெந்திருக் கு எங்களுக்கு இது பிடிக்கு உங்ளுக்கு எப்படி இருக்குன் தெர்ல ஒ கொஞ்சோனு ஒரு அர ம் உள்ளுக்கு ஒரம் ஒரு டம்ளர் போட்டு செஞ்சு பாருங்க
ஆ செரிங்க கம்மியா போட்டு செஞ்சு பாக்குறே ம் ரவைய ஒரு ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கணு அத நல்லா கொதிக்க வச்சுக்கணு அப்போ ஆ இந்த இது ரவைய முன்னாடி வறுத்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து அதுக்கப்றோ பால்ல அந்த இதுக்குல கொட்டி கிண்டிட்டே இருக்கணு சிம்ல வச்
அல் ஆமா இதுக்கு வந்து நல்லா நான் ஸ்டீல் பாத்திரமா இருந்ததுன்னா ஒன்னு அந்த வா வா அது ந வா இதுல ஒட்டாது அந்த பாத்திரத்துலே ஒட் அது கையிலயு ஒட்டாது
அ ஓ
நான் ஸ்டில் பாத்திரோ இங்க வட சட்டி தா இருக்கா அதனால தளவு வ வர்த்தா வராது
ஆ செரி நான்ஸ்டிக் இருந்தா அத யூஸ்
யூஸ் பண்ணிக்லா ஆமா ஆமா வ அந்த அந்த ரவையில வறுக்கும் போது இந்த பால்ல ஊத்தும் போது ஒட்டாம வரு
ஆ இது கிண்டு கிண்டும் போது நெய் அந்த மாரி ஏதாவ்து வேணா
அப்றம் தா எடுத்து அந்த கொஞ்சோ மிதமான சூட்ல உரண்ட பிடிப்பீங்ள உருண்ட பிடிக்கும் போது வந்து என்ன பண்ணுவோம்னா அ நெய்யி தேவப்பட்டா நெய் தேவப்பட்டா சேத்திக்கலா
ஓகே
ஆ சேத்திக்கிட்டோம்னா இன்னு நல்லா இருக்கு
ஓ சரி சரிங்க வேற என்ன ஸ்வீட் எல்லா போடுவீங்க
எனக்கே நானே அரகொறதா கொஞ்சோ கொஞ்சமாதா தெரியு
செரி செரிங்க எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்வீட் தாங்க தெரியு
அது நீங்க சொன்ன லட்டு கொஞ்சோ இப்போத்தைக் கத்துக்கிட்ட ஆ அப்புறோ வந்து முறுக்கு போட தெரியு
ஆமா ஓ பரவாலிங்க ஓ அதிரசம் எல்லா செய்வீங்ளா அது பெரிய அது வரவே வராதேங்க
அது செய் தெரியு
நாங்க ட்ரை பண்ணி பாத்தங்க நானு அத்தையு அது வந்து பாத் பாத்தீங்ன்னா கொஞ்சோம் ஹாடா வருது சாஃப்ட்டா வர்றது இல்ல இப்ப நம்ம கடையில எல்லா வாங்கறோ இல்ல அப்டியே பிச்சாலே அந்த மாவு வந்து உதிரி உதிரியா உள்ளக்குள்ள விழுந்து அப்டியே உள்ள இருந்து வரு
இல்ல அது நல்லா ஊர்னாதா நல்லாருக்
ம் அப்புறோ அந்த மாவு வந் ந்து அரிசி மாவு வந்து நம்ம அரச்சு பாகூத்தி பெசையிற விதம் இருக்கு
ம் ம் ஆமா ஆமா
ஆ அதுலியு கொஞ்சோ பக்குவோ வேணுங்குறாங்க எதோ கொஞ்சோ தருதருன்னு இருக்கணு அப்புடிங்குறாங்க
ஊத்து கச்சாயோ இருந்தப்போ பிரச்சனையே இல்ல அத டக்குன்னு ஊத்தி இது பண்ணிர்லா அது எ அம்மாதா செய்வாங்க அது எனக்கு தெர்ல ஊத்தி அந்த ஒடனே அந்திரி ரவையு மைதாவுமு சேத்தி ஒடனே உ க இன்ஸ்டன்டானா ஊத் சாஃப் ட்டா இருக்கு ஆனா அந்த கச்சாயோ
ட்டு சேரிங்க சேரி நீங்க அம்மா கிட்ட கேட்டு நா க்கு அத சொல்லுங்க ஏன்னா எங்களுக்கு வந்து பாத் பாத்தீங்கன்னா இந்த மாரி அந்த கச்சாயோ வரவே மாட்டிங்குது நாங்களும் மாவு ரெண்டு டைம் அரச் வெச்சு கடையில தாங்க குடுத்து அரச்சுட்டு வந்து நாங்க செஞ்சு பாத்தோ என்ன கொஞ்ச கெட்டியா இருக்கு கடுக்கு முடுக்குன்னு சாப்புற மாரி ஆயிருது கடைசில இல்னா ஆயில் ரொம்போ புடிச்சிருது
ஆ ஆ
அதனோட பக்குவோ தெரியுறது இல்ல அதனால சேரி நீங்க அந்த ஊத்து கச்சாயோ சொல்றீங்கல்ல அத வேணா நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோ
ஆ உள்ளுக்குல்ல நல்லா சாஃப்டா இருக்கு ஆனா ஒரு நாள் தா வெச்சுஸ் சாப்ட முடியு அடுத் அடுத்த நாள் எல்லா வெச்சு சாப்புட முடியாது அப்போதைக்கு இன்ஸ்டண்டான செஞ்சு சாப்புடலா
ஓ செரி செரிங்க ஏ கெட்டுருங்ளா
ஆமாம்பா அது நூல் விட ஆரம்பிச்சுரு
ஓ செரி செரிங்
நூல் விட ஆரம்பிச்சுரு
ஓ ஓ சேரிங்க
அதனால சொல்ற
ஆ சேரி சேரி நா வந்துங்க கேசரி செய்வேங்க அதா சிம்புளா செய்றது அப்புறோ கொஞ்சோ தே தேங்கா பருப்பி அப்பப்ப கொஞ்சமா ஒரே ஒரு தேங்கா மட்டு போட்டுஸ் செய்வங்க அது கொஞ்சோ நல்லா வந்துரோ
தரப்பினா
தேங்கா பரிப்பி
கா இந்தன்ன தேங்கா மு
அ தேங்கா முட்டாய் அதுதாங்க
அது எப்டி செய்வீங்க எங்க வீட்ல தேங்கா இருக்கு ஆனா நா என்ன இன்னு
அப்பிடியா செரி அது எப்பிடின்னா அது ஈஸி தாங்க என்ன அந்த ம் பாகு மட்டோ நல்லா கொஞ்ச இஞ்சிரணும் தேங்கா கூட இப்ப ஒரு மூணு தேங்காய்க்கு ஒரு படி சக்கரைங்க
ம்
அப்பறோ ஒரு படி சக்கர போட்டு அத பாகு காய்க்கணும் ஃபஸ்ட்டு அ நீங்க ஃபஸ்ட்டு தேங்கா சுருவருது எப்டின்னா அந்த மேல இருக்கற மஞ்சி எல்லாம் இருக்கு இல்லங்க அதையெல்லாம் நா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க நல்லா க மொதல்லயே ஒடைக்கிறக்கு முன்னாடியே கொஞ்சோ தண்ணி வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சோ அதெல்லாம் கொஞ்சோ சீக்கிரம் வந்துரோ இல்லைன்னா நம்ம அந்த தேங்காய் சுருவும் போது ஃபுல்லா அதுக்குள்ள குப்பையா விழுகும் ஆனா மொதல்லயே நீங்க ஒடைக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்பறம் அத நல்லா சுருவி வச்சுட்டு அந்த அடில கொஞ்சோ கருப்பா வரும் பாத்தீங்களா அதையு விட்டுறணும் அதை சுருவக் கூடாது கொஞ்சம் இந்த வெள்ளையா இருக்கறத மட்டுமே சுருவி வச்சுக்கணும் அத வந்து நீங்க பாத்தீங்கன்னா தனியா ஒரு தட்ல சுருவி வச்சுட்டு நீங்க கொழம்புக்கு சட்னிக்கு பொரியலுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கீங்க இந்த ஒய்ட் தேங்காய மட்டும் பருபிக்கு எடுத்துக்குங்க ஒரு படி ச சக்கர போட்டு ஒரு நார்மல் டம்ளர் நீங்க ஒரு சுட்டின்னு சொல்லுவோம்ல்ல
ம் ம்
அந்த டம்ளர் இருக்கோல்ல
ம்
எல்லாரு வீட்லயு கொஞ்சோ ஒரு பெரிய அளவு டம்ளார் வச்சிருப்போ ஒரு அரிசி அளக்குறக்காக ஆ அந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துங்க நல்லா பாகு காய்க்கணும் அதுக்கு கம்பி பதந்தான் அந்த அளவுக்கு பாகு காச்சதுக்கப்பறம் கம்பிப்பதம் வந்ததுக்கப் அப்பறம் பாத்தீங்கன்னா தேங்காய போட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கணுங்க நம்ம தேங்காய எடுத்து விடும்போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து தண்ணி விழுக கூடாது ஏன்னா தேங்காயிலயு தண்ணி ந ம் இது சாறு இருக்கோல்ல
ஆமா அந்த பால்ல ஆ ஆமா ஆமா
அது அந்த பால் வந்து தனியா வந்து விழுக கூடாது அதாவது ஜீராாவும் அந்த தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆயிரணோ நம்மய ஒரு கரண்டிய எடுத்து இப்டினு கீழ போ அ இப்பிடி விட விட போம் போது பாத்தீங்கன்னா தண்ணி விடக் கூடாது அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆயிதான் கீழ விழுகணோ அப்றோ நீங்க அந்த பதம் வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சோ பொறிஞ்ச மாரி வரும் குப்பிளிச்சா மாரி
ம் ம்
ம் மேல பொரிஞ்சு வரு அப்ப நீங்க அந்த டைம்ல பாத்து இந்த ம் ப்ளேட் இருக்குல்ல அதுக்குன்னு ஒரு பிளேட் வச்சிருக்கேங்க நாங்க அந்த பிளேட்ல வந்து அ தேங்காய் எண்ணெயோ இல்லன்னா நெய்யோ உங்களுக்கு நெய் பிடிக்கு அப்டின்னா நெய் தேய்சிக்கலா அ எனக்கு நெய் புடிக்காததுனால நா தேங்காய் எண்ணெய் தா அந்த தட்டுல தேய்ப்பே தேய்ச்சு அது நல்லா
எப்டி சொல் தேங்காய் தண்ணி தேங்காய் எல்லா எண்ணெய்ல ஆட்டிக்கிறீங்களா இல்ல எப்டிப்பா
ஆ ஆட்டிக்கவங்க நாங்க இப்ப கூட ஒரு ஏழு லிட்டர் ஆட்டிட்டு வந்தாங்க
நா அந்த பொறிச்சே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கே நானு எங்க அம்மா ஆட்டலமாக்கு
என்ன ஆச்சுங்க
ஏதாவது பொறிக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கிறேனா திட்டிட்டே இருப்பாங்க ஆ அது ரொம்ப நல்லது தானே
ஆமா யூஸ் வேற யூஸ் பண் நெறைய இருந்தா நீங்க பொறிக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாமே
நா இப்ப அதுல தா பொறிச்சிட்டு இருக்கிறே திட்டுவாங்க எங்க அம்மா
சேரிங்க நம்ம அடுத்த பதிவுல இத பத்தி பேசலா ஆ நன்றிங்க மிக்க மகிழ்